ஹலோ வணக்கம் தோழி என்ன பண்றீங்க
நான் சும்மாதான் தோழி இருக்கிறேன் நீங்க என்ன பண்றீங்க
நானும் சும்மாதான் இருக்கேன் இப்ப ரெஸ்ட்டு எல்லா ஒர்க்குமா முடிஞ்சிச்சு
ஓகே ஓகே தோழி சாப்ட்டாச்சா
ம் சாப்பிட்டேன் அப்புறம் என்ன டாபிக் இது ஃபுட்ட பத்தி பேசுவோம்
ஓகே தோழி ஓகே நீங்க என்ன சாப்ட்டீங்க
நான் இன்னைக்கு என்ன இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் மீன் குழம்பு மட்டன் சிக்கன் எல்லாமே நீங்க என்ன பண்றீங்க
ருக்கேன் நீங்க என்ன பண்றீங்க
ம் நான் வந்து ஒர்க் போய்ட்டு இருக்கேன் இப்போ ஃப்ரீயா இருக்கேன் என்ன சமையலு
இங்க சிக்கன் தான் தோழி நச்சோரும் சிக்கன் கரியும் எனக்கு சிக்கன் தான் தோழி புடிக்கும் உங்களுக்கு
நான்வெஜ்ல எனக்கு ஃப்ரைட் ரைஸ் உங்களுக்கு அப்படி எதுவும் ஸ்பெசிபிக்கா எதுவும் புடிக் கே தான்
நூடுல்ஸ் புடிக்கும் தோழி
நூடுல்ஸ் சாப்படுவீங்கல்ல இந்த சேட் ஐட்டம்லாம் சேட் ஐட்டம் எல்லாம் புடிக்குமா இந்த ஸ்ட்ரீட்ஸ்ல நம்ம சாப்பிடுவோம்ல ஃபுட்டு
ஆமா தோழி அது ரொம்ப புடிக்கும் பானி பூரி விரும்பி சாப்பிடுவேன் தோழி
காளான் சாப்றீங்களா
ஆமா தோழி அதுவும் சாப்பிடுவேன்
ம் சாப்பற ஐட்டம் எல்லாமே புடிக்கும் அந்த ஒர்க்குக்கு போயிட்டு வந்து பசியா இருக்கும் அது எனக்கு ப சில எது குடுத்தாலும் சாப்படுவே இதுதான் புடிக்கும் அதுதான் புடிக்கும் ஆனா பானிபூரி இப்ப வந்து பேவரட்டா பானிபூரி புடிக்கும் அந்த ஸபைசியா இருக்கும்லா அந்தலிக் கூடு அது நல்லா இருக்கும் அது பானிப்பூரி புடிக்கும் எனக்கு அப்புறமேட்டு ஃப்ரைட் ரைஸ் தாங்க ஃப்ரரைட் ரைஸ் மட்டும்தான் அதுக்கப்புறம் பிரியாணி சாப்புடுவேன் வெஜ்ஜை விட நான் வெஜ் எல்லாம் சாப்பிடுவேன் நீங்க
நானும் நான்வெஜ் தான் தோழி நல்லா சாப்பிடுவேன்
எல்லா என்ன என்ன சமையல் நல்லா பண்ணுவீங்க நீங்க
நான் வந்து எனக்கு சமையல் ரொம்ப தெரியாது நூடுல்ஸ் மட்டும் தான் தோழி பண்ணுவேன் எப்போவாச்சும் அம்மாக்கு ஹெல்ப் பண்ணி குடுப்பேன் தோழி அவ்வளோ தான்
அது அதுல்ல அஜ்ன மொட்டோல்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்கள அப்படியே பண்ணுவீங்களா ம் அப்போ அந்த நூடுல்ஸ்ல அப்ப டேஸ்ட் இரு க்கு டேஸ்ட் இருக்காது தானே வீட்ல பண்ணா ஓகே டேஸ்ட்னா எப்படினா நார்மலா இரு கடையில வாங்கறதுக்கும் நம்ம செய்றதுக்கும் ஒரு இதுவ ஆ டிஃப்ரென்ட் இருக்கும்ல
ஆமா தோழி ஆமா அந்த அளவுக்கு வராது தோழி கொஞ்சம் ஆர்கானிக்கா இருக்கும்
ஆனா பசங்களுக்கு அந்த கடையில இருக்கிறதுதானே புடிக்குது என்ன பண்றது ஆனா அது கெடுதல் ஆனா அது கெடுதலு டாக்டர் டாக்டர் கிட்ட போனா ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் என்ன வாங்கி குடுத்தீங்க வெளியில என்ன வாங்கி குடுத்தீங்கன்னு கேட்பாங்க
ஆமா ஆமா தோழி நாங்க எப்பமாச்சும் ஒருக்கா மாசத்துக்கு ஒருக்கா கடையில இருந்து வாங்கி சாப்பிடுவோம் தோழி எப்பமாச்சும்
ஏன்னா மாசத்துக்கு ஒரு வாட்டி நாங்க வாரத் இல்லா ஒரு வாட்டி வேக் ஒர்க் போறதுனால ஒரு ஒரு நேரம் ரொம்ப டயர்டா வருவேன் சரி என்ன பண்றது தெரியாது ஆ ரொம்ப டயர்டா இருந்தா கடைல வாங்கிட்டு வர சொல்லிடுவே ஆனா அதுவே எனக்கு தோணு ஐயோ நம்ம டே நம்ம வந்து இப்பல்லா வீக்லி ஆனா ஒன்னு கடைல வாங்கி சாப்றமே தோணு பட் செய்யணுன் நெனச்சா செய்ய முடியாது து டெய்லியு தோச இட்லி இது ரெண்டு இன்னு மாரி மாரி உட் இது பண்றதுனால சரி என்னக்கு தா ஒன்னு அப்டின் சொல்லி சாப்டுறது சில பேர் என்ன நடந்தாலு சரி வெளிய வாங் மாட் ஃபுட் வெளிய வாங்கறது புடிக்
ஆமா ஆமா தோழி
ஸ்டீட் ஃபுட்டே புடிக்காது வீட்ல தா ரெடி பண்ணி சாப்டுவாங்க அந்த மாரிலா இருக்காங்க சில ப் தா சொல்றாங்க நா ஒரு சில பேரு தான் கேட்ருக்கே அவுங்க சொல்றாங்க நல்லா ஒரு விஷயம் கூட இதுவரைக்கும் நா கடேல வாங்கி சாப்புட்ட தில்லன்னு வாங்க ஆனா ஆச் சிரியாம இருக்கும் ஒடம்பே சரியில்லனா கூட ஒரு ஒயிட் ரைஸ் மட்டுமாது வச்சு சாப்டுருவோனு வாங்க
ஆமா ஆமா நீங்க பாக்கெட் ஜூஸ் எல்லா பாட்டில் இருக்கது குடிப்பீங்ளா தோழி
பாட்டில வந்து பாதாம் மட்டு குடிப்பேன் பா பாதாம் குடிப்பேன் அப்புறம் இந்த வெயிலுக்கு ரொம்ப வெயில் தாங்க முடியலன்னா ஏதாவுது ஜூஸ் எதிர்பாப்பேன் அந்த கூலிங் இருந்தா போதும் நெறைய சாப் அதான்பா கட்டுமானமே இல்ல ஒடம்புல ஆனா எல்லாமே அது எல்லாமே அப்டின் தெரில கேஸ் தானே ஜூஸ்லா ஃப்ரஸ் ஜூஸ் தவிர எல்லாமே கேஸ் தானே அந்த தண்ணி தாகத்துக்கு தாங்க முடியாம வேணா வாங்கி குடிச் வச்சிரோம் அப்ற என்ன ஆவுது அது ஒடனே காட்டாது அப்றம் அப்றம் போக போக அதோட விளைவுகள் நம்ம பாக்கற மாரி இருக்கும் போன்
ஆமா ஆமா கண்டிப்பா
எங்கனா போனீங்ளா டூர்லா எங்கனா போனீங்க
இல்ல இல்ல எங்கிமே போகல நீங்க போனீங்ளா
இல்லப்பா இந்த இந்த வாட்டிதா எங்கியு போல ஏதாவுது இயர்ஸ் எங்கனா கிளம்பிடுவோம் ஸ்கூல் லீவ் விட்டா இந்த வாட்டி எங்கேயு போவுல
செரி செரி ஆ ஓகே எங்க வீட்ல பெட்ஸ்க்கு இருக்கா பெட்ஸ வந்து விட்டுட்டு போக முடியாது வீட்ல அது ஒரு பெரு கஷ்டமா இருக்கு
ஆனா எங்க போனாலு கூட்டிட்டு போனும்ல்ல
ஆமா தொலைவோல் ஆமா இது கூல் பூன தா வளத்தரோ ஒன்னு இருந்துச்சுன்னா கூட்டிட்டு போலா இங்க ஒரு மூணு பூனையு ரெண்டு குட்டி பூனையு இருக்குது அவளத்தையு கொண்டு
எங்கெயுமே போ முடியாது எப்பவுமே எங்கெயுமே போ முடியாது இல்ல அவுங்க எப்ப போனாலு அவங்களையுமே பேக் பண்ணி போற மாரி இருக்கு வீட்ல யாரன ஒரு ஆள் இருந்துட்டே இருப்பீங்கல்ல யாரு போ முடியாது
வீட்லயே இருப்பே இலன்னா நா போவே அவங்க வீட்ல இருப்பாங்க அந்த மாரிதா இருக்கு
இப்ப டாக் எல்லா இருக்குல அவங்களுக்கு தனியா எதனா பிரிப்பேர் பண்ணுவீங்க தானே
ஆமா தெரியாம ஆமா ஆமா
வீட்ல வளக்கறவங்க தானே
ஆமா நாங்க வந்து இங்க கேட்டுக்கு வந்து டெய்லியுமே மீன் வாங்கிறோ மீன் வாங்குவோ வீக்லி ஒன்ஸ் வந்து அதுக்கு பேக்கெட் ஃபுட் வாங்கி குடுப்போ
கேர்ஃபால் ஏதாது ரொம்ப புடிக்குமோ செல்லப் பிராணி
ஆமா ஆமா ஆமா வீட்ல எல்லாமே இருக்கு லவ் ஃபேர்ட்ஸ் ஆமா ஃபிஷ்ஷு எல்லாமே வளக்குறோ
பரவால்லையே இத டைம் போயிருமே டைம் போகாம இருக்காது இவங்கள எல்லா பாக்கறதுக்கே கரெக்ட்டா இருக்கு ஃபிஷ்ஷு டாகு கேட்டு கேட் சும்மா இருக்காது தானே
ஆமா ஆமா ஃபுல்லா வெளாடிக்கிட்டே இருக்கு ஓடிட்டே இருக்கு
தீர் இங்க வரு என்ன பண்ணு நைசா இங்க இருக்க கேட்ட ஒழுங்க ஏத்தோ என்னங்கள வெளிதானே போனு அப்டி போவாது வந்து நா ரெண்டு வாட்டி அடி சேர ரெண்டு வாட்டி திட்டுனேனு சொல்லிட்டு வந்து என்னை வெறுப்பேத்துற மாரி வந்து யூரின் போயிட்டு ஒரு கத்து கத்திட்டு நா பாத்தப் பிறகு ஓடுதுப்பா அது அப்ப வெறுப்பேத்துக் தான
காவா மறுக்க நம்ம திட்னா புடிக்காது இங்க அப்டிதா நாங்க சாப்
திட்டுவேனா அது பண்றது அப்டி இருக்கும் அதனால திட்டினு நானு திட்டிட்டு அது அந்த வேலைய பண்ணிட்டு கொலைச்சத கத்திட்டு நா பாக்குறேனான்னு சொல்லிட்டு கத்திக்கினே போகும் அது
இங்கேயும் அப்டி தா நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போ கிட்ட வந்திருந்து சாப்பிட வரும் ஆமா திட்டி விடுவோம் நா வராது அதுக்கு அப்றோமா அது க்கு வந்து ஒவ்வொரு இதாயிரும் கஷ்டமாயிரும் அப்றோம் பாசமா கூப்பிட்டு தடவி குடுத்து வச்சு குடுத்தா தாசாப்பிடும் அந்த மாரி
அதே சில பேரு கிச்சன்ல எல்லா நின்னு விளையாட்டு காமிக்கும் கிச்சன்ல நா பாக்குறேனா அது நா பாத்த பிறகு தா கிச்சனை விட்டுப் போகும் அடிக்க போறேன்னு தெரியும் ஆனா நா அடிக்க போற நா அதை கன்ஃபார்ம் பண்ணி தா வெளிய போவேன் அந்த அடி எதனா எடுக்க ரோ நல்லா தெரியும் அது நம்மள இல்லப்பா இங்க நாம ரெண்ட்ல இருக்கிறவங்க வளர்க்குறாங்க வீட்ல அவு இல்ல ஃபுல்லா ஒருத்தவுங்க உங்கள மாரி தா செல்லப்பிராணி முயல்ல இருந்து எல்லாமே வளர்க்குறாங்க
ஆ முன்னாடி நாங்களும் முயல் வளர்த்தோம் அதுக்கப்றோம் ஒரு தடவை டாக் வந்து அதை கொன்னுடுச்சு அதுக்கப்றோ வந்து முயல் வளத்துறது இல்ல
ம் முயலு அவுங்க உள்ள எல்லா பூனைக்குட்டியும் வச்சுட்டு அவுங்க செல்லமா பாத்துட்டு இருப்பாங்க ஆனா எங்களுக்குதான் கோவம் வரும் சும்மா இருக்காது எது மேலயாவது ஏறி அமக்கலம் பண்ணி இருக்கன்னு சொல்லிட்டு நா தா கத்துவேன்
இது எங்களுக்கு இங்க தனி வீடுனால அது எங்கேயுமே போகாது எங்க வீட்டுக்கு ள்ளயே இருக்கும் வெளியே
நா யோசிப்பப்பா அந்த டாகும் சரி எல்லாமே செரி சாப்பாடு வைக்கலாமான்னு யோசிப்பேன் ஒன்ஸ் நம்ம வச்சிட்டா திருப்பி திருப்பி வந்து தொல்ல பண்ணுமே சும்மா இருக்க மாட்டேங்குது எல்லாத்தையும் ஆமா பண்ணுது டிரெஸ் மேல எல்லாம் ஏறி உக்காந்து யூரின்னு போகுது அதெல்லாம் எனக்கு கஷ்டமா இருக்கும்
ஆ
சில விஷயங்களால தா எனக்கு பிடிக்காது மத்த இப்ப நீங்க எல்லா வளக் ீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஆவுங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கு நீங்க பாசமா வளப்பீங்க அது அவுங்கள இப்ப நாங்க பாக்குறது கும் நீங்க பக்க வித்தி இருக்கு அது என்ன பாண்ணாலு நீங்க அஜ்ஜஸ் பண்ணிப்பீங்க ஆனா நம்ம சடனா பணம் போது நம்மளால அத அண்டர்ஸ்டாட் பண்ணிக்கும்
அது சின்ன வயசுலேயே நாங்க வந்து வெளியே கொண்டு விடுவோ அதுக்கு வந்து போன நேரோ அதுக்குண்டந்து வெளியே விடுவோ
எங்களுக்கு என்ன கோவோ வளக்குற உங்க வீட்ல மட்டும் எதுவும் பண்ண மாட்டேங்குது மத்தவங்க வீட்ல வந்து போகுதேன்னு சொல்லிட்டு எனக்கு கஷ்டமா இருக்கு அந்த நேரத்ல பசங்கள திட்ற மாதிரி திட்டுவ அருவு இருக்கா கால் கையெல்லா ஒடைக்கி இருக்கிற இரு வெறுப்பாய்
அவுங்க அப்டிதா அவுங்க வீட்ல உள்ளவங்கள கஷ்ட ப்படுத்த மாட்டாங்க எப்பவுமே வெளியே உள்ளவங்களுக்கு
என்ன வளத்து வச்சிருக்கீங்க என்னத்த பூன வளத்து வச்சுருக்கீங்க நீ ிறீங்க உசுர வாங்குறதுக்குன்னே பூன வலக்குறீங்க அது வந்து இந்த மாதிர எல்லா பண்ணிட்டு போகுதுன்னு சொல்லிட்டு நா வாடன்னு ஒரு பசங்கள எப்டி திட்டுவனோ அந்த மாதிரியே இந்த பூனையு கூட பாக்க மாட்டே நா வாட்ட திட்டிகிட்டு இது காத்திக்கிட்டு இருப்பே
சேரி செரி உங்க எத்தன பசங்க இருக்காங்க
ரெண்டு ரெண்டு பேர் இருக்காங்கப்பா ரெண்டு பொண்ணு இருக்காங்க படிக்ககறாங்க அவுங்கதா கேட்டுன்ட்டு இருக்காங்க எங்கயுமே கூட்டிட்டு போலன்னு எங்க கூட்டு போதுப்பா பீச்சுக்கு பீச்ச ஸ்கூல் ஓப்பன் ஆயிடுச்சு அப்போ கூட அவுங்க வீக்லி சனா எதிர்பாப்பாங்க உ பார் கூட்டு போ பீச்சு கூட்டு போ போண்ணுவாங்க என்ன இ இருக்கறத்து இது அது வேற கூட்டு போறது ஒழுங்கா சாப்பாடு சாப்டுட்டு ஒழுங்கா விளயாடு நாட்டிம்மே
சா சரி சரி
காங்ளா
இல்ல இல்ல நா இப்பதா காலேஜ் முடிச்சுட்டு சும்மா இருக்குறேன் வீட்ல
அப்ப என்ஜாய்மட் தா ஏதாவுது ஒன்னு ஜாலியா அப்டியே டைம் பாஸ் பண்ணிட்டு படிச்சுக்கிட்டு டி வி பாத்துக்கிட்டு இதெல்லா போட்டு பாக்கலாமே படம்லாம் நெறைய படமுலாம் வந்திருக்கு அதலா போட்டு பாக்கலாம்
ஆ அந்த மாதிரிதான் எப்பவுமே ஆமா ஆமா யூஸ் பண்ணுவோம் எல்லாமே மூவி தான் போயிட்டு இருக்கு இப்பதைக்கி டெய்
அழகா ஜாலியா பாத்துட்டு இருக்கோ சாங் கேட்டுன்னு என்ஜாய் பண்ணலாம் இந்த வை இந்த ஏஜ்ஜெல்லா உட்டுறாதீங்க தய்செய்து அதுக்கப்ற மேட்டு வேற லைப் குள்ள போயிடுவீங்க இருக்குற வரைக்கும் நல்ல என்ஜாய் பண்ணிக்குங்க அவ்ளோதா நா சொல்லுவேன் பெஸ்ட் பெஸ் ஸ்டா அட்வைஸ் பண்றேன்னு தப்பா எத்துகாதிங்க
ஆ சேரி சேரி
முடிஞ்ச அளவு ஜாலியா இருங்க எங்கில்லா ஒரு கடல் உள்ள வந்து தள்ளிட்டாங்க இன்னு சிக்கிடா ஆனா அந்த தனி பேச்சுலர் லைப் மாரி வராது தெரியுமா நல்லா இருக்கும் நம்ம இஷ் சு மாதிரி இருப்போம் இப்ப ஹ இங்க
ஆமா
அப்டினா இன்னக்கி எங்கயும் போலயா நீங்க
என்ன தோழி
இன்னைக்கு எங்கயும் போலயா நீங்க அ வெளிய
போகல போகல எப்பமாச்சு சண்டே ஆனா பீச் எப்ப போவு ஓகே ட இன்னைக்கு அது போகல வீட்ல இருக்குறோ
ஓகே தோழி டைம் நிற டைம் நிறைவடைந்து விட்டது மறுகாலில் நாம் இணைவோம் ஆ நன்றி தோழி